ஹலோ அப்பா எங்கப்ப சாப்ட்டியா
நா சாப்டுப்பாக்க அவருக்கென்ன
செரி செரி என்ன சாப்ட்ட
ஆ சாப்பாடு பச்ச மொளகா பச்சடி
செரி சே
நீ என்னா பண்ணின்னிருக் த
நானு இப்ப ம் வீட்ல சாப்டலப்ப ஒர்க் போயிட்டு லேட் ஆயிச்சி அதுதா சரி அப்டியே ஒர்க்கு இங்க நம்ம பிக்கிங் அண்ட் டெலிவரி அந்த ஒரு இதுதா பிக்கிங் அண்ட் பேக்கிங் ஒர்க்
எவ்ளோ ஒர்க்
டெலிவரி இது டெலிவரி இது தா ஆ ஆனா நம்ப வந்து உள்ள கம்பெனி உள்ள வேல செய்றது ஆ ஆ ஆர்டரு ஆர்டரு வந்துச்சின்னா போன்ல நம்மளுக்கு மெசே மெசேஜ் வந்துரு அத ஸ்கேன் பண்ணி இருக்கிற பொருட்கள எடுத்து பேக் பண்ணி குடுத்தா டெலிவரி பாய்ஸ் வந்து போயிட்டு வந்துருவாங்க இந்த மாரி ஆ அதுதா அது இதுதா வேல சாப்ன்னு புக் பண்ணே இனிமேதா சாப்டணு அதுதா இப்ப
சேரி சேரிண்ணா சாப்ட்டு தூங்குங்க
சேரி ஒர்க்கு போனியே இப்ப போனியா நீ
இந்தா நைட் ஷிஃப்ட் இப்போ
சேரி சே சேரி அப்ப எங்க ஒர்க் பண்றீங்க எங்க ஒர்க் பண்றீங்க
நாங்க ஜாய் பென்ஷன் ஒரு கம்பனில ஒர்க் பண்றோங்க
ஓகே ஓகே அப்ப பீல்ட் ஒர்க்கிங்கா
இல்ல சும்மா பெயிண்ட் அடிக்கிறது
ஓகே ஓகே அப்ப ம்
கூட ஒரு அண்ணே வருவாரு அவரு நானு போகும்பா
சேரி சேரி அப்ப மத்தபடி உங்களுக்கு உங்களுக்கு இன்னக்கி நாளு எப்டி போயிச்சு அப்ப
இன்னக்கி நாளு வந்து என்ன பண்றது சிறப்பா போச்சு பட்டிய தேக்க வுட்டாங்கோ இன்னப் துண்டில்
வேல மேல சொல்றீங்களா ஒ ஒ ஆனா அது ரொம்ப கஷ்டோ இல்ல ஃப்ரதர் அத்த அதுதா அந்த வேல ஆ உங்களுக்கு அது ஆ அதுதாங்க உங்களுக்கு அது நாளைக்கி நாளைக்கி உங்க வொக்க என்ன ஆகு
எங்களது எவளுவே டெய்லியுமே வருதுதான்ன
செரி செரி அப்ப
ஏங்க எ நாளைக்கி ஒரு இருக்கா உங்களுக்கு
நாளைக்கி ஷிப்ட்டு ஷிப்ட் ஃபேஸ் ரெடியா இருக்கும் நம்மளுக்கு நம்மளுக் நாளைக்கி ஒ ஆப் போனு இப்போனு அதுதா ஆஃப்டர்நூன் போயிட்டு வீட்ல நைட்ல வர மாறி இருக்கு
சேரி சேரி
இப்ப அதல்லா ரொம்ப அதுதா உள்ள நானு வேற ட்ரை வேற ஜாப்புதா ட்ரை பண்ற
ஆமா ஆமா நாங்களு இப்ப போயிட்டோ வந்தோ ஒரு ஊரு ருக்கு நாங்க அங்க என்னன்னா வந்து இதேதா நீங்க சொன்னதுதா ஸ்கேன் பண்ணுமா
ஆ நல்ல ஒரு இதுதானா சார் அங்கயே நீங்க இது பண்றது தானா
நம்ம கூட வந்தோனும செட் ஆகலனா நம்ம போலா கூட வரவங்க செட் ஆகணு இல்ல
புரியுது புரியுது அப்ப நீங்க அந்த மாரி இடத்துக்கு போறப்பல்லா நீங்க உங்களுடைய தனிச்சை உங்களுடைய ஒரு இதுல நீங்க போயிடுங்க
ஆமா ஆமா கரட்டுதா என்ன பண்றது வாழ்க்கையில அந்த மாறி இது பணினுருகங்க
வேற வேற ஏங்க அதுதாங் வேற இந்த மாரி ஜாப்க்கு அதுக்குதா ட்ரை பண்ணுங்க ஒரே எடத்துல இருக்காதீ ங்க அப்பதா குரோதப் ஆவு முடியு
ஆமா இது இப்ப சொன்னீங்க பாருங்க இதுதா
அதுதாங் அதுதாங்
இந்த மாறி யாரு சொல்ல மாட் நாங்
அட்த்தது சொல்லுங்க நல்லா தனியா ஏ டி யம் நம்முளுக்கு ருந்து நேரா அந்தது ஆ அதுவா அதுதா
ம் ஆமா ஆமா இன்வெஸ் பண்ணி என்ன சம்பாரிகணு தனியா ஒரு வேலையே செய்யாம சம்பாரிக்கணு அந்த மாரி ஏதனா ஒரு வேல பாக்ணு
கரெக்ட் நாப்பு உன்னேய ஸ்போர்ட்ஸ் எல்லா பாப்பீங்களா
ஆ நீ நீருக்து ஃபுட்பால் பாக்கணு ஃபுட்பால் ஒதகனே வந்து சுசர்ட்லாண்டுக்கு யாருக்கு மேட்சு நைட்ல இருந்து அவ்ளதா உக்காந்துருவ நான் பசங்களோட வளந்தது இந்த மேட்ச் பாக்கறதுக்தா
உம் ஏனா நாளைக்கு வேற சண்டே ஹாலிடே
ம் ஆமா ஆமா நாளகி சண்டே இது மீனு இல்லனா போனு பாய் பாய் கட்டு தா போனு மல இது நீங்க நீங்க ஸ்பெஷல்ல பன்னிரலா
உம் தூங்குராங்க ப்பே நாங்க உட்காந்து
ஹலோ
ஹலோ
கேக்குதான
கேக்குதா அப்பு நானு நாளைக்கி சிக்கன் கிக்கன்னு எடுத்து வீட்டுக்குத் தரணு
ஆமா ஆமா நல்லா சிக்கன் எல்லா நல்லா சா அப்பதா ஒடம்பு ஏறு
காலைல சொரி அப்பு
ம்
கென்ன சரி எதாது வீட்டுக்கு அம்மா கேட்டிருந்தாங்க நாங்களேதான் வாங்கி போயிருந்தோ
செரி செரிங் செரி செரி செரிங்
ஃபுட்டா இருந்தாலு உங்களுக்கு யாரு எந்த வீரர் ரொம்ப புடிக்கு
நம்ம வந்து ரொனால்டோ ரொனால்டோ இல்ல மெஸி மெஸி தா நம்மளுக்கு
ரொனால்டோவா மெஸிங்கல
ரொனால்டோவு இல்ல மெஸி மெஸி தா நம்மளுக் ரொனால்டோ எல்லா ஒரு பிளேயர்ல்லா தே தா அவ சும்மா
ஓகேங்க ஓகேங்க புரியுது புரியுது எனக்
சும்மா ஒ சும்மா கோல் அடிக்ர அவ்ளோதா நச்சி தா இன்னோரு வோல்டு கப்பு அடிப்பாரு
அப்டின்னு பா அப்டின்றி
அப்டின்னு ஒரு கணிப்பு இருக்குது
அ அ பாக்கலா சேரி ஓகே எநா நானு சரி அதுதா பாக்குற பாக்கலா ஆனா ரெடி அஷ்சட்டாங்கல்ல சரி இப்போ இன்னோர் இன்னோர் செரி இன்னொரு தலன் தலைமைல வச்சாங்கன்னா நல்லா இருக்குன் பாக்குற
அப்டி எல்லா ஆவாதுண்ணா அதல்லா வந்து மிசி தா அடிபாரு
அப்டின்றீங்ளா
ஆமா ஆமா
சேர் சேரி அப்ப பாக்கலா நம்ப விஸ்வா கரா ஃபுட்பால் நானு பாக்கற ஃபைனல் அன்னிக்கி நா ஒங்கள மீண்டு அழைக்கிற
பாருங்க பாருங்க இன்னிக்கு நைட்டு பாருங்க மேச்சு வந்து பன்னெண்ர மணிக்கி ஸ்டாட் ஆயி
ஆ
பனண்ற மணி ஒன்ற மணி ரெண்டர மணி‌ இதா மேச்சு நட்ந்துனு இருக்கு
சேரி சேரி அது அதா இன்னிக் மூன்ற மணி ஒரு மேட்ச் தெரியிதுன் சொல்லிக்கிறாங்க
ஆமா ஆமா அது இருக்கத்த அதுவு அதுவு சூப்பரா இருக்கு ஆனா வந்து பிரேஜில் ஆட்றாங்ளா
ஆ அந்த மேட்ச் தா பாக்கணு அதுக்அதுக்காகதா இப்ப நானும் மோஸ்டட் அத பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க அது ரொம் அ அ தூங்கலைன்னா எப்டி
மேச்சு இது எம்ளுக்கு வந்து ஃபுட் பால் மேச்சி தா முக்கியோ தூங்கலா மே மேட்சு தூங்கலா முட் நீங்க என்னது
சேரி சேரி அப்பே
ப்டிதா இருக்குணு
வர்க்குக்கு போயிட்டு டயார்டாயி இல்ல வர்குக்கு போயிட்டு டயர்டா இருப்பீங்க
வர்க்கு வர்க்கு ஃபோன் வர்க்கு போயிட்டு வந்தோனே க்ரவுண்டுக் போய் விள்ளார்ன்னணா இன்னா இது
புரியுது ஸ்போர்ஸ் நீங்க பாக்றதுக்கு அப்போ ஸ்போர்ஸ் மேன் நீங்க உங்ளுக்கு அது வந்து அதுதா வேஸ்டா பெய்டு இது வேற ஆக்டிவிட்டீஸ்
ஆமா எல்லா னமே இருக்குது நம்ம கைல பக்காவா இருக்கு
அது மத்தபடி உங்ளுக்கு சாப்பாட்னா எது ப்ரோ புடிக்கு
எங்கெளுக்கு சாப்பாடு வந்து எப்பமே பிரியாணி தா பிரியாணி தவிர்த் து வேற எந்த சாப்பாடு புடிகாது ஏன்னா பிரியாணிலதா சத்து இருக்குது அப்டின் சொல்றாங்கோ
புரிது புரிது அதியு பிரியாணிதா நம்புளுக்கு பிரியாணியா நா சொன்ன சிரிப்பீங்க இப்பே
தெர்லங்க அது வய நா இர்
நா உங்கள் எனத்தில் பிரியாணியா அப்டின்னு பாத்தா பிரியாணி ஒன்னு வெஷ்ட்டு பக்த்ல தயிர் சாதோ வெச்சாங்னா தயிர் சாததா சாப்டுவனே
ஆமாமா
தயிர் சாதோ சாப்ட்டேனா பிரியாணி சாப்டுவே அதுதா அப்டி
பிரியாணியோட தயிர் சாத என்னன்னா நல்லாக்கிது
அது எனுக் அதுதா தெரில ப்பு அந்த மாரி இது தயிர் தவே ரொம்ப புடிக்கு ம் அதுதா அது சாப்புட்டு வேணா மறுடி பிரியாணி பிரியாணி புடிக்கு புடிக்காதுல்லா சொல்லல புடிக்கு
பிரியாணின இது பிரியாணி நல்லாதா இருக்கு பிரியாணி கூட தயிர் பச்சடி வச்சாதா நல்லாருக்கு
ஒனக்கு சமைக்க தெரிமா அப்ப
சமக்கிற்துக்கு நம்ப செஞ்சா யாரும் சாப்புடமாட்டோங்கோ வேலைக்கில்லா போனா நம்ம
இது இல்ல உ ஆ ஆ ஆ அதுதான் உங்களுக்கு ஆ ஆ ஆ ஆ ஆ
ட்டபோம் எங்களுக்கு ஒரு ஓனருந்தாரு
அவர் குட்ன் போய் குட்ன் போய் காசே தரமாட்டாரு வேற
ஹலோ
ஹலோ
கேக்குதாங்க
அப்பே உஹம்
சேரி அவரு கூட தா போய் ஸ் திருஞ்சினுருந்தோ
பா இது வெரிக்கும்
இப்ப அவர் கூட போறதுல்லனா